ஓ வணக்கம்
ஆஹ் வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இரு
நல்லா இருக்கீங்களா அஹ் எனக்கு கோர்ட் பத்தி பேசின ஒடனே எனக்கு ஒரு ஏ ஃப்ரெண்டோட ஸ்டோரி ஞாபகத்துக்கு வந்தது
ம் கண்டிப்பா சொல்லுங்க
அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளே கொஞ்சோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு ரெண்டு குழந்தைங்க உங்களுக்கு ஆஹ் அவ வந்து சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் ரெண்டு பேருமே சிங்கப்பூர்ல இருந்தாங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவுங்க குழந்தைங்க படிப்புக்காக நீங்க இந்தியா போங்கன்னு சொல்லிட்டு அமுசு வச்சுட்டாரு
ஓகே
இந்தியா வந்துட்டாங்க இந்தியா வந்ததுக்குப்புறம் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வர ஆரம்பிச்சிருச்சு சின்ன சின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு கட்ட பட்டத்துல இவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிரு இருக்கும் போது வீடு வாங்கி கொடுத்திருந்தாரு சொந்த வீடு உம் ஒரு ஊ அந்த இவங்க வெளியில போயிருக்க போது வீட்டையே இவரு அவங்களுக்கு தெரியாம வேற பூட்டு வச்சு பூட்டி எடுத்துட்டு போயிட்டாரு
யயோ ஆஹ்
குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பைய
அவூங்க தான் சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல
வந்தாரு வந்தவரு ப்ச் ஆஹ் இந்த இது போயிட்டே இருந்தது இல்லிங்களா போயிட்டே இருந்த போது அவுங்க அதாவது டவுனுக்குள்ளற அவுங்க வீடு வாங்கி கொடுத்துருந்தாங்க அவுங்க கிராமம் அந்த வீட்டு்ல இருந்திருக்கு இருக்காரு அவரு இவர் இவுங்க வந்ததே அஹ் இவர் வந்ததே அவங்களுக்கு தெரியில ஆஹ் இவங்க பாட்டுக்கு குழந்தைக்கு டெங்கு பீவர் வந்ததுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போயிட்டாங்க பையனுக்கு டெங்கு பீவர் பொண்ணையும் கூட என தனிய விட்டுட்டு போக முடியாது இல்லிங்களா அதனால பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டாங்க
உம்
அந்த சமயத்துல டிரஸ் எதுவுமே இல்லாம இவர் பாட்டுக்கு இவர் வந்து வீட்ட பூட்டி எடுத்துட்டு போயிட்டாரு
ஓ
அது கேட்க போக கேரக்டர் ரு பேசி நறைய அசிங்கப்படுத்தி நிறைய பேசிட்டாரு ஆஹ இங்க கேக் போடுவோ இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாள இழுத்துதுங்க ஆனா இங்க வந்து அவர் பேருல எந்த சொத்து எதுவுமே இங்க காட்லங்க
ஓகே உம்
பெருசா பெனிஃபிட் வராதுன்னு சொல்லிட்டு அட்வகேட்ஸ் எல்லா சொல்ல ஆரம்பிச்ச ஒட்னே இவ என்ன பண்ணா ஆஹ் அமௌன்ட் ட்ட இல்ல பட் கடன் வாங்கி கூட ஆஹ அவுரு சிங்கப்பூர் சிட்டிசன் கிரீன் கார்டு ஹோல்டரு ஆஹ் அங்க போய் கேஸ் போட்டா
ஐய்யோ உஹம்
சிங்கப்பூர்ல போயிட்டு அங்க வந்துங்க சும்மா பேசுறதுக்கு கூட காசுங்களாங்க சும்மா இப்போ நம்ம ஒரு ஒரு அட்வைஸ் சும்மா இப்ப ஒரு ரெண்டு நிமிஷோ இப்ப நம்ம வக்கீல் கிட்ட பேசணும்னாலும் இவ்ளோ பே பண்ணட்டுதா பேச னும் அப்டின்றா மாதிரி
ஐயோ உஹம் உ ம் அங்க கொஞ்சோ காஸ்ட்லின்னு தா கேள்விப்பட்டிருக்கே ஓகே உம்
இயர்பை ஒரு பிப்டி லேக் கிட்ட ஏன்னா இங்கிருந்து வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகணு
உம் உம்
ஆஹ் மறுபடியும் போய் அட்வகேட் சும்மாவே இருந்தாலு அவ உங்க கேஸ் முடியற வரைக்கும் அவுங்களுக்கு மணி பே பண்ணனுங்க
ஐயோ ஹா ஏன் இப்ப அவுங்க வந்துட்டு அங்கயே இருக்காங்கன்றதுக்காக அங்க கேஸ் போணிட்டாங்க பட் அந்த லேடிந்து வந்து இங்கதானே இருக்காங்க பசங்களோட
ஆமாங்க இங்கதா இருக்காங்க சொத் சொத்து மொத்தோ அவரோடது அங்க இருக்குங்களே எதுவுமே வாங்க முடியாது இல்லைங்களா மந்த்லி பியா அந்த செட்டில்மெண்டோ மந்த் த்லி அவுங்க குடுக்குற மெயின்டனன்ஸோ எதுமே இங்க இருந்தா வாங்க முடியும் அது இங்க எதுவுமே அவருக்கு காட்டுல இங்க எதுவுமே கெடையாது அங்க போட்டா வந்து ஏமாத் பவும் முடியாதுங்களாம் இப்ப இங்க குடுக்கலன்னா ஏமாத்லாம்
உம் உம் ஓ சரி சரி
வருமானம் இல்லை ந கு டுக்கலன்னு சொல்லலாங்களாம் அங்க அப்படி கிடையாதுங்களா சிங்க பூர் கவெர்மென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிட்டுங்களாம் அவளமே கிரீன் கார்டு வச்சிருக்கா சிங்கப்பூர் கிரீன் கார்டு இருக்கு அதனால வந்து அங்க அங்க போயிட்டு கேஸை போட்டுட்டு நிறைய செலவு பண்ணிட்டா நிறைய செலவு பண்ணி வாங்கிட்டாங்க ஜட்ஜ் மட் வாங்கிட்டா அதுக்குள்ள பசங்களே ஒரு அளவுக்கு வந்து
உம் ஓகே ஓகே உம்
மந்த்த்லி மெயின்டெனன்ஸ் வந்து முப்பதாயிரம் ரூபா அது கொடுக்குற மாதிரியு இவளுக்கு செட்டில்மெண்ட தான் முப்பது லட்ச ரூபா குடுற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு
ஓ ஓகே ஓகே பட் அதுக்காக நிறைய செலவு பண்ணிருப்பாங்களே இங்க இருந்து
வருஷம் நிறைய ஓடிடுச்சுங்க அங்க போட்டுமே ஒரு ரெண்டு மூணு வருஷம் கிட்ட போயிடுச்சுங்க
ஓஹ் ஓகே ஓகே உம்
அதுக்கப்புறம் தான் வந்து குடுக்க ஆரம்பிச்சாரு இதுல நடுவில் என்ன ஆயிடுவாரு ஸ்ட்ரகுள் பண்ணிடுவாரு குடுக்காம
உம் உம்
அப்பயு இவ போயிட்டு அபீல் பண்ணனும் என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்டா அதுக்கப்புறம் குடுப்பாரு ஆனா இங்கேயா இருந்தா அதை கண்டுக்க மாட்டேன் விட்டாங்களாம் விட்டுருவாங்களாம்
நல்ல வேலை இப்ப அங்க கேஸ் போட்டது நல்லாதானே போச்சு
ஆஹ் நல்லதாதான் ஆச்சு அததான் சொல்ல வரங்க ஆஹ் எவ்வளோ ஃபாஸ்டா இப்போ அது இல்லாட்டி அவ குழந்தைங்க வச்சுக்கிட்டு எப்படி படிக்க வச்சிருந்தருப்பா
ஆமாமா உம் பட் என்னதான் ரீசன் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுங்க அவரு முதல்லயே இவ்ள பிடிக்காம இருந்திருக்கு அயோ அவங்க வீட்டுல வந்து நெறய நக போடுறாங் க அப்டின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆவ் எப்ப பாரு போய்ட்டு ஒங்க அம்மா வீட்ல வாங்கிட்டு வா ஒங்க அம்மா வீட் ல வாங்கிட்டு வா ஒங்க அம்மா வீட்டுல வாங்கிட்டு வா ஆஹ் அப் வாங்கிட் போய் நெறைய குடுத்துருக்கா
ஓகே உம்
கா நெறைய குடுத்து இருக்கா அவள யூஸ் பண்ற வரைக்கு நெறைய யூஸ் பண்ணிக்கிட்டாருங்க இவ ட டிவோஸ் ஆன ஒ டனே அவரு வேற கல்யாணம் பண்ணிட்டாருங்க
அய்யோ அப்ப அதுக்குதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காகதா வந்துட்டு ட்ருக்கா
னே அவரு வேற கல்யாணம் பண்ணிட்டாரு இப்ப அந்த பொண்ணு கூட்டிக்கிட் போய் சிங்கப்பூர்லயே வச்சுக்கிட்டு ஆஹ் பாத்துட்டு இருக்கறாரு ம்மா அந்த மாதிரி அது எதோ புடிக்கல அவருக்கு அதுக்கு வந்து ஒரு ரீசன் வேணு இல்லைங்களா
ஆமா ஆமா உம் உம் புரியுது
டே இருக்கனுன்ற மாரி ஆயிடுச்சுங்க
ஓகே ஓகே பட் இங்கே வந்து கேஸ் போட்டிருந்தா அது அப் ப்டி இழுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கு எப்போ அதுக்கு ஜஜ்மெண்ட் வந்துருக் குனே தெரியாது
தெரிஞ்சிருக்காதுங்க இவ்ளோலா அமௌண்ட் வந்துருக்காதுங்க
கரெக்ட்தா அந்த ஊரு மணிக்கு மேபி நமக்கு ஜாஸ்தியா வந்துருக்கற்னால நல்லதுதா
ஆமா இப்ப வந்து அவங்க கொழந்தைங்கள படிக்க வைக்கறக்கு இது பண்றதுக்கு அவ்ளு அதுக் கப்புறொ அந்த கேஸ் போட்டதுக்கு அப்புறொ அவ்ளு போ போல்ட் ஆயிட்டாங்க ரொம்ப போல்ட் ஆயிட்டா ஏனா அ அதுக்கு முன்னாடி வரிலு இதுவா இருந்தவங்க ரொம்ப போல்டாயிட்டாங்க போல்டு ஆயிட்டு இப்ப அவ்ளுமே சிங்கப்பூர்லேயே ஒர்க் பண்றா
ஓ சூப்பர் ஓ இப்ப அவங்களு அங்கயே போயிட்டாங்களா பசங்கள கூ
க்கிட்டாங்க தனியா இருக்காங்க பசங்க வந்து அவங்க அப்பா கூட இருக்காங்க ஆஹ் விட்டுட்டு அவ் அங்க ஏன்னா ஆ க்ரீன் கார்டு கேன்சல் பண்ணிடுவாங்களாங்க
ஓ ஓகே ஓகே
அது ம் இப்ப வாங்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம்
அத விட்டோன்னா வாங்க முடியாது கொஞ்சோ ஸ்ட நம்மளோட ஸ்டேட்டஸ வளர்த்துக்கணுன்னா கொஞ்சோ மணி தேவப்படுது இல்லிங்களா என்ன ஏ புருஷன் இதுக்காக தான விட்டுட்டு போயிட்டாரு அத நா சம்பாதிச்சு ஏ புள்ளைங்கள நல்லப்படியா
இல்ல இதுக்கு மேல அவுங்களுக்கு என்ன இருக்கு அவங்க லைஃப்ப பாத்துக்கிட்டு அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு இண்டிபெண்டன்ட்டா இருக்கறது தானே ஒரே ஒரு விஷயமே வேற எதுவுமே இல் ம் ம் ஓகே ஓகே அப்ப ஒரு ஒருத்தர் லைஃப்ல எப்டி எப்டியெல்லா நடக் க்குது
ஆமாங்க ஆ நிஜமாவே மேரேஜ் லைஃப்ப வந்து ஃபீஸ்ஃபுல்லா கொண்டுப்போறதுன்றதே ரொம்ப பெரிய விஷ்ய
கண்டிப்பா அட்ஜஸ் பண்ணிட்டு போலா பட் இருந்தாலு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் லா வந்துட்டு அப்டி யோசிக்கிறது கெடையாது அட்ஜஸ் பண்ணிட்டு இருக்கணு
ஆ அதுவேங்க அவங்கச் சித்தப்பா பொண்ணே ச்சி த்தி பொண்ணே அவ வந்துட் ட்டாங்க அவளுக்கு ஏனா கொழந்தையு இல்ல ஒன்னுமே இல்ல ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தா இருந்தா மேரேஜ் ஆயி எதோ சும்மா ஜோக்குக்கு அவர் சொன்னது கே வந்துட்டாரு வந்துட்டா வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற பண்ணிக்கிட்டா அவ டால்ரேட் பண்ணிட்டு வாழ்றது இல்லங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்கெல்லா டால்ரேட் பண்ணிக்கிறது இல்லங்க
ஆமா ஆமா ஐயோ நெறயா இன்சிடென்ட் நானே பாத்துட்ட உங்களுக்கு நா அடுத்த கால்ல சொல்ற இந்த மாதிரி நாங்க இப்ப ரீசன் ரீசெண்ட்டாவே வந்துட்டு நெறைய விஷயங்கள் அந்த மாதிரி பாக்குறோ இப்பதா மேரேஜ் ஆச்சுன்றாங்க ஆனா வந்துட்டு இந்த மாரி வந்துட் எட்டாதுல இதுக்கு மேல ஒன்னு பண்ண முடியா பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ்காக ஒரு பத்து லட்சக்கிட்ட செலவு பண்ணி
இல்லங்க அவுங்க கேக்கறதே வந்து எப்டி கேக்குறாங்க இப்ரு க்கற ஜென்சீஸு நல்லா வந்து கிரேண்டா ஆன மேரேஜ் தா கேக்றாங்க
கரெக்ட்டு உம் ஆனா அஜஸ் பண்ட்டு செரி ஓகே அப்டியே இது பண்ணிட்டு போலா புரிஞ்சிகிட்டு அண்டஸ்டேண்டிங் பண்ணிட்டு அப்டின்றது யோசிக்கிறது கெடையாது செரி வேண்டான வி ட்டு போலா அவ்ளதா அப்டின்ற மாரி
ஆ ஆமாங்க அது எதோ வந்து சாக்லேட் மாரி ஆயிடுச்சு வேணுனா அடம்பிடிச்சு வாங்க வேண்டியத்தா வேணானா தூக்கி போட்டுட்டு போக வேண்டிய
அது வந்து மேரேஜ்லியு இருக்கு லவ் மேரேஜ் இன்னு அப்டி நடக்குதுனா பட்லவ் மே லவ் பண்ணாங்கன்னா கல்யாணம் பண்ண வெக்கிறத்தா பரவாலன்தா எனக்கு தோணுது முன்னாடி காலத்துல மேபி ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்கு முன்னாடி வேண்டா வேண்டா அப்டி இருந்திருக்லா பேரண்ட்ஸ்லா ட் இப்ப இருக்ற ஜென்ரேஷன்ல அண்டஸ் பண்ணிகிட்டு மேரேஜ் பண்ணிக்கறத்தா பெட்டரு இல்லன்னா வந்துட்டு நம்ம பாத்து ப்டியோ ஒண்ணு மேரேஜ் பண்ணி வெச்ட்டு புடிக்கலன் சொல்ட்டு ஒது ஒரு ரெண்டு மூணு மாசத்ல் திருப்பியு இது பண்றதுக்கு
ம் ம் இல்லங்க ஏங்க அவங்க மட்டுமே கண்டினியூ பண்றாங்ளா அவுங்ளுக்
கரெக் கரெக்ட்டு அதுவு இல்ல அதுதா சொல்றே இந்த ஒரு இதுலியுமே நமக்கு ஒரு கேரண்டியே கெடையாது பிடிக்கலன்னா அவ்ளதா போது வேண்டா அப்டின்னு டிசைட் பண்ற மாரி ஜன்ரேஷன் தா
ஆமங்க இப்ப அப்டிதா இருக்காங்க பண்றதுக்கு இ
உம் ம் நெறைய விஷ்யங்கள் அப்டிதா போய்ட்ருக் என்ன மேரேஜ்
ஆமாங்க மேரேஜு லைஃப வந்து த க வெச்சுக்கிட்டு வாழ்றதுன்றது வந்து ரொம்போ பெரிய கலங்க
ஆமாமா எல்லாருமே கேட்டம்னா அப்டிதா சொல்லுவாங்க மேரேஜ் பண்ணிக்கிறயானு இப்ப கேட்டாவே வேண்டான்தான ஃபஸ்ட் ஸ் சொல்றாய்ங்கனா நெறைய விஷங்கள் அத பாக்கறாங்க இல் லையா அது அந்த கோ த்ரு பண்றாங்க நெறைய பேரு நமக்கு அம்மாவே செரி நமக்கு தெரிஞ்சவங்களு செரி அந்த மாரி விஷய ங்கள வந்துட்டு நெறைய கோ த்ரு பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தாகணும் வேற வழி இல்ல இருக்கறவங்களு இரு க்காங்க இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு போறவங்களு இருக்காங்க அதெல்லா பாத்து பாத்து வந்துட்டு ஒரு பிரஸரே்ட் ஆய்டுறாங்க இந்த ஜெனரேஷன்
ரொம்பங்க பயமே வருது ந பாத்து அது அது எப்படி அது கொண்டு போறதுன்னு தெரியாமலயும் போயிடுது அவங்களுக்கு அதுலயு இன்னொன்னு நம்ம வழக் வாழ்கற விதம் கூட அப்படி ஆயிடுதுங்க அவங்களுக்கு எந்த வந்து எந்த விதமான கஷ்டத்தையு கொடுக்காம நம்ம வளர்த்துடுறோம்
ஆமாம்
ஆ என்ன கேட்கறாங்களோ அதெல்லா வாங்கி கொடுத்து பழகிடுறோம் அது வந்து இன்னொருத்தங்க பண்ணாது போது அவங்க அது டிஸ்ப்பாயிண்ட் ஆயிடுவாங்கல்ல
கண்டிப்பா ஆமா அதுவும் உண்மதா
ஆ அது தாங்க கொண்டு போய் இந்த மாதிரி இடத்துலலா நிறுத்துறதுக்கான காரணமே ஒரு குழந்தைய இப்ப ஸ்கூல்லயு அடி கூடாது வீடலயு அடிக்க கூடாது அடிக்கிறதே ரொம்ப பெரிய குத்தமா பாக் கற மாரி ஆயிடுச்சு ங்க ஆ கேள்வி கேக்கறதே ரொம்ப பெரிய குத் தமாயிடுச்சு கேள்வி கேட்டாவே இப்ப இருக்கிற பச ங்களுக்கு அவள கே கோவம் வருது அப்ப இன்னொருத்தே ஆ கம்முன் ஆயடுறோ நம்ம அம்மா அப்பா நம்ம அமைதியாதா போயிடணு அவங்க சத்தமே போட்டாலு அத இன்னொருத்தங்க எடுத்துப்பாங்ளாங்க அந்த மாதிரி
கண்டிப்பா ம் அதுக்கெல்லா நம்ம இது பண்ணிதா பச ங்கள வளக்கறதே செய்ய னுன் நெனைக்கற செரி ஓகே ஓகேங்க ம் இன்னொரு வாய்ப்பு கெடைச்சா பேசலாம் நன்றி